ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க மேம்
ஆ நல்லா இருக்கிங்ளா தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆ தோழி இப்ப பாத்தீங்கன்னா நா உங்களுக்கே ஒ ஒரு ஒரு அழைப்பு விடு த்து சின்ன ஒரு சந்தேக கேட்கலாம் அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தே தோழி
ம் ஆ பேசலா பேசலா சொல்லுங்க
தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஒரு சிறு அதாவது இந்த ரோட்டு கட ஒரு ஒரு அதாவது ஈவ் சாய்ங்கால நேரங்கள்ல கெடைக்க கூடிய ஒரு அதாவது நொறுக்கு தீணி அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாரி நா ஒண்ணு ஒரு கட ஒரு கட வைக்கலா அப்டின்ற இருக்க தோழி அத பத்தியான ஒரு ஒரு அறி ஒரு ஆலோசனை ஒரு அறிவுரை உங்களுடைது வந்து பெற்றுக்கலாம்னு நெனைக்கிறே
ம் ம் ம் கண்டிப்பா பேசலா
அ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சாய்ந்தர நேரத்துல இப்ப ஒ வ ஒரு வடகட வைக்கலா அப்டின்னு இருக்க தோழி இப்ப வடகட அப்டின்னா எனக்கு எனக்கு வந்து வட கட வைக்கணு அப்டின்ற ஒரு எண் எண்ணம் தா இருக்கு தவர அத எப்டி செயல்படுத்தறது அப்டின்றது எனக்கு தெரில தோழி சோ அத பத்தி உங்குளுக் தெரிஞ்ச எதாவுது ஒரு ஆலோசனை குடு ங்னா நல்லாருக்கு
அதுக்கு வந்து ஃபஸ்ட் சிறிய அளவுல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அ எடுத்த ஒடனே ஒரு கடைல்லா புடிக்காம ஒரு சின்ன தள்ளு வண்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி செஞ்சு பாருங்க
சரிங்க தோழி
பெரிய அளவுல முதலீடு பண்ணுங்க வந்து பொருள் ட்கள வந்து மொத்தமா வாங்கி வச்சுக்கோங்க அன்ற அண்ணன்ன வாங்காம கொஞ்ச ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானத வாங்கி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதுல வந்து எப்படி வியாபார எப்பிடி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க
சரிங்க தோழி இப்ப பா இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஆ சொல்லுங்க தோழி
அதுக்கான முதலீடு கொஞ்ச அதிகமா எடுத்த உடனே அதிகமா பண்ணாம பெரிய அளவுல பண்ணிட்டு முயற்சி செஞ்சு பாத்துட்டு அதோட பலன் எப்டி இருக்குன்னு பாத்துட்டு நீங்க அதுக்கப்புறோ அதுல நீங்க மேற்கொண்டு முதலீடு பண்ணலா
சரிங்க தோழி சரிங்க தோழி நன்றி தோழி இப் பாத்தீங்கன்னா எந்த மாரி எட எடங்கள்ல நா வந் அது வந்து அந்த ஒரு தள்ளு வண்டி கடையா இருக்கட்டு இப்ப நீங்க சொல்ற மாரி நம்ம ஒரு கடய நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து அதை செய்யறோ அப்டின்னாக்கா நமக்கு வந்து பெரிய அளவில நம்ம ஒரு லாபத்த பாக்க முடியாது இல்லைங்களா ஒரு பெரிய கடையா வைக்கிற அளவு கு நம்ம வந்து ஒரு அந்த அளவுக்கு என்னட முதலீடு இல்ல சோ நா ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டி கட அப்படிங்கும் பொழுது ஒரு கொஞ்ச ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து நமக்கு வாடிக்கையாளர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமா நமக்கு தேவ் தேவை இலைங்களா சோ அவங்களு க்கு ஒரு சாப் ப்பறதுக்கு பிடித்தமானதாவு இருக்கணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமானதவு இருக்கணு சோ அந்த மாரி பாத்தீங்க அப்டினா நம்ம பொரிச்ச எண்ணெய்லேப் பொறிக்காம இப்ப வட மட்டு அப்டின்னா வட மட்டுமே எல்லாரு சாப்டுவாங்க அப்டின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இப்ப அதோட சேத்து இந்த ம இருக்கட்டு இல்ல வேற எதனாவது முட்ட ப முட்ட போண்ட அந்த மாரி ஒரு சில ஐட்டங்களையு சேத்து பண்ணலா அப்படின்னு நா நெனைச்சிட்டு இருக்கெ தோழி ரெண்டாவ் ந வந்து வடை செஞ்சு கொடுக்கறோ அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான ஒரு சட்னியோ அல்லது ஒரு சாம்பாரோ வச்சு கொடுக் தோ அப்டின்னா இன்னு வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவாங்க அப்டின்னு நா நெனைக்
உம் கண்டிப்பா கண்டிப்பா வடை செய்யலா அது மாதிரி சுண்டல் வகைகளு செய்யலா சுண்டல் வகைகள் கொஞ்ச ஆரோக்கியமானது கூட நீங்க வடை செய்யும் போது சுண்டலு செய்யும்போது ஆரோக்கியத்தை தேடி போறவங்க கண்டிப்பா உங்க கடயு தேடி வருவாங்க நீங்க போக நீங்க கட கடையோட எடத்த நீங்க தேர்வு பண்றதுல மட்டும் கொஞ்சம் கவனமா தேர்வு பண்ணணும் ஒரு கூட்டங்கள் வந்து அதிகமா மக்கள் கூட்டம் கூடுற எட நீதிமன்ற வாசல் இத மாரி இல்ல காவல் நிலையம் அந்த அதோட வாசல் அப்ப இல்லைன்னா பஸு பஸ் பஸ் ஸ்டாண்டன்னு சொல்லுவாங்க பஸ் நிலையங்கள் அதோட வாசல் அது மாதிரி அந்த மாரி எடத்துல நீங்க வந்து கொஞ்ச கடையை போட்டீங்கன்னா கொஞ்ச வியாபாரமு அதிகமா இருக்கு கூட்டங்கள் கூடுற இடமா பாத் து நீங்க போடணு அந்த அத எடத்த நா டத்த தேர்வு செய்யறதுதா இதுல ரொம்ப முக்கியோ
நன்றி தோழி நன்றி தோழி இப்ப நா அடுத்தது ப பாத்தீங்கன்னா உங்கள்கிட நா அந்த அடுத்த கேள்வி நா அதுதா கேட்கலா அப்டினு இருந்தே
ம் ம்
தேர்ந்தெடுக்கறிறதுங்கிறது வந்து மிக முக்கியமான ஏதாவது ஒரு ஒரு தொழில நம ஆரம்பிக்கிறோ அப்படின்னா அதுக்கு னு இப்போ அந்த ஏய் அதாவது அதோட லாபத்த ஈட்டு தரதுங்கிறது வந்து அந்த எடத்த தேர்வு செய்யறதுலதந்து ஒரு முக்கியமான பங்கு உள்ளது இல்லைங்களா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பேருந்த நெலையமா இருக்கட்டு அல்லது ஒரு கல்லூரியில அறகாமல இருக்கட்டு அது பள்ளிக்கு அருகாமைல இருக் குட்டும்ல ஒரு மருத்துவமனைக்கு அருகாமைல அப்படிங்கும் பொழுது நமக்கு வாடிக்கையாளர்கள் வந்து வந் கொஞ்ச அதிகமா வர்றதுக்கு நறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்ளா ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந் நின்னு போடாம அந்த எடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி குட்டி டேபிளு ஒரு ரெண்டு ஸ்டூல் அப்டி மாரி போட்டு நம்ம வச்சோ அப்படின்னா ஒரு குடிக்கறதுக்கு தண்ணியு கை கழுவறதுக்கு கொஞ்ச தண்ணி அந்த மாரி ஏற்பாடு பண்ணி வச் சோ அப்படின்னா வர்றவங்களுக்கு கொஞ்ச அ ஓகே இந்த எடத்துல கொஞ்ச ஒக்காந்து சாப் லா அப்படின்ற மாதிரி ஒரு மன மகிழ் ச்சியோட வந்து சாப்படறதுக்கு வாய்ப்புகள் இ ருக்கில்லைங்ளா
ஆமா முக்கியமா வண்டி வந்து நிறுத்துறதுக்கு அந்த எடத்துல ஒரு எட இருக்கணு வண்டி நிறுத்திட்டு உங்கு கடைக்கு வர மாரி ஒரு எட இருக்கணு ரண்டாவது அதுல உக்காந்து சாப்படுற ஒரு அ அதிக டேபிள் இல்லைன்னாலு ஒரு டேபிள் இல்ல ரெண்டு டேபுளாவது போடற அளவுக்கு ஒரு டேபிள்னா ஒரு டேபிளு ஒரு நாலு பேரு உக்காந்து சாப்படலா அதே மாரி ஒரு டேபிள் போட்டா கூட போது ஏன்னா வடை பஜ்ஜிங்கிறது ரொம்ப நேர சாப்ட போறது இல்ல ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷ சாப்ட்டுட்டு கெளம்பிடுவாங்க அப்படிங்கும் போது அந்த எடத்துல ஒரு டேபிள் போட்டா கூட போதுந்தா ஏன்னா நம்ம போடறதே தள்ளுவண்டி கட தானே அந்த கடைய போடும்போது அதுல ஒரு டேப் பிள் இருந்தா கூட கண்டிப்பா சில பேர் உக்காந்து சாப்புடனுனு நெனைக்கிறவங்க கூட அந்த எடத்துக்கு நம்பள தேடி வருவாங்க மூணாவது வந்து சுவை சுவை வந்து நம்ம கர க்டா குடுக்கணு அத வந்து நம்ம சரியா குடுத்துட்டம்னா கண்டிப்பா எங்க இருந்தாலு நம்ம கடைய தேடிதா வருவாங்க
நிச்சயமா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தாக்க இப்போ நம்ம ஒரு டேபிள் போடுறதாகட்டும் அல்ல து ஒரு சேர் போடறதா இருக்கட்டும் அப்ப அது மாரி நம்ம நம்ம கொஞ்ச ஒரு வசதிய ஏற்படுத் தி குடுத்தோ அப்டின்னா ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு குழந்தைகள கூட்டிட்டு வரவங்களுக்கும் உக்காந்து சாப்பறதுக்கு கொஞ்ச வசதியா இருக் கு இல்லைங்களா அ அதே மாதிரி நம்ம வந்து அந்த சுவை சுவை வந்துட்டு நம்ம வந்து ஒரு தடவ நம்ம கடைல வந்து அந்த சுவை உ அடுத்தடுத்து அந்த வாடிக்கையாளர்கள் நம்ம கடைக்கு தொடர்ந்து வரக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்ம சுவைய நிச்சயமா அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கணு அ அடுத்தது அப்டின்னு பா திங்க அப்டின்னா மற்ற க கடைகளை விட நம்ம கடையில அப்டினு பாத்திங்கன்னா ஒரு ருபாவோ ஒரு அம்பது பைசா அந்த ரேஞ்சுக்காவுது நம்ம கம்மி பண்ணி குடுக் குனு இல்லைங்களா சோ அப்போ ம மத்த கடைக்கு ம மத்த கடைய விட நம்ம கடையில வந்து ஒர்ருவா கம்மியா இருக்கு அப்பிடிங்கும் பொழுது அப்ப அவங்க என்ன யோசிப் பாங்க வரவங்களுக்கு அந்த கடையோட இந்த கடைல ஒருபா கம்மி அப்ப அப்டிங்கும்போது நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவதற்கும்
க்கு அப்டின்னு யோசிப்பாங்க கண்டிப்பா யோசிப்பாங்க வெல கம்மியாருந்து சுவைய நம்ப அதிக மா குடுத்த கண்டிப்பா நம்பள மட்டு தா தேடி வருவாங்க
ஆமா இது இதனால வாடிக்கையாளர்கள் வந்து நமக்கு நெறைய பேர் வருவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா ரெண்டாவது இப்ப நீங்க சொல்ற மாத் ரி நம்ம வந்து இப்போ வ வரக்கூடியவர்கள் வந்து நெறைய பேர் எண்ணெ பலகாரங்கள்லா சாப்புட மாட்டாங்க அதிக பேர் வந்து அத விரும்பி சாப்பட்றதில்ல ஒரு சில பேர் சாப் பல்ல ஒரு சில பேரு வந்தவங்களுக்கு அது பிடிக்கல அப்டின்னு போகாம நீங்க சொல்ற மாரி இந்த சுண்டல் வகைகள் அதாவது கொண் ட கடலையா இருக்கட்டும் ர சிறுதானியங்களா இருக்கட்டும் அத ஆ ம் ஆம் பச்ச பயிரு முளைக்கட்டின பயிரு இந்த மா ரி அல்லது இந்த கொழுக்கா கொழுக்கட் ட ம் ம் அந்த அந்த மாரி ஐட்டங்கள்லா இருக்கட்டு அந்த மாரி நம்ம விக்கிறதுனாலவு நம்ம வர வரக்கூடிய கஸ்டமர்கள் ஏமாந்து போகாம வர வாடிக்கையாளர்கள் எதாவது எது இது வடயத் தேடி மட்டு வந்த வாடிக்கையாளர்களுக்கு மற்றதையு வாங்கி எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப் அப்டின்னு நெனைக்கிற தோழி
கண்டிப்பா கண்டிப்பா மொதல்ல எடுத்தோன அதிகமா மொதலீடு பண்ணாம அதுலயுமே சொல்ற அத செய்றதுலயுமே சொல்ற கொறைந்த அளவோட போட்டு எப்டி ஏ நம்ப வந்து மக்கள்ட்ட எப்டி அத வந்து அறிமுகப்படுத்துறோங்கறதுல இருக்கு வாடிக் கையாளர் நறைய அதிகபட்சோ அதிக தேடி நம்புள வரும்போது கண்டிப்பா அத அதோட ம் அளவுகள வந்து அதிகப்படுத்தலா ஃபஸ்ட்டு குறைந்த அளவுல வந்து நம்ம வே சுண்டலாருக்கட்டு வடையாருக்கட்டு போட்டு நம்ப அது எப்பிடி வியாபாரோ எப்பிடி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்பறோ அதோட எண்ணிக்கைகள நம்ப அதிகப்படுத்தலா இதப்பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்ததுமே நம்ம வந்து முதலீட வந்து நம்ம அதிகமா படுத்தி ட்டு அதுல நம்ம நஷ்டத்த பாத்துட்டு உக்காந்துருக்கிறோ அப்டின்றத விட அதாவது நம்ம அதிகமான லாபத்தியு பாக்காம நம்ம நஷ்டமும் அடையாம மொதல்ல நம்ம போட்டத வந்து நம்ம மொதல்ல எடுக்கணு சரிங்களா அதுக்கப்பற வந்து நம்ம அதுலேர்ந்து இப்ப முதல் போட்டதுக்கு ஒரு ரு ஒரு ஐம்பது ரு பா ஒரு நூற் ருபான்றது அப்படி கெடைச்சது அப்டின்னாவே நமக்கு அது ஒரு லாபம் தா இல்லைங்களா நம்ம நம்ம நின்னு வேல பாக்கறோ அதுக்கான நமக்கு ஒரு கூலி வேணு இல்லைங்களா சோ வந்து வா க்கையாளர்கள் வர வை த்து அதுக்கப்பற நம்ம வந்து நம்ம விலை ஏற்று தெரியாது நமக்கு அந்த ஒரு பெரியளவு ஒன்று தெரியாது நம்ம எடுத்தது வெலைய அதிகப்படுத்திட்டு வர வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அ அதாவது சுவையு சரியில்லாதது ஒரு மன திருப்த்தியோட போகாமல் அந்த மாரி ஒரு பெரச்சனைய கொண்டு வராம நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோனே ஆர் ஏஞ்ச உடனே அவங்க வாடிக்கையாளர்க் மன திருப்திய நம்ம கொடுத்துட்டோம்னா தொடர்ச்சியாக நமக் கடயதா தேடி வருவாங்க அது மாதிரி உக்காந்து பக்கத்துல சாப்பிடக்கூடிய எட இடங்கள்லயு பாத்தீங்கன்னா இந்த ஏய்ப் ஈ முக்கிறது ரெண்டாவது இந்த அந்த பா சா சாக்கடைகள்லா பக்கத்துல சாக்கடை நிக் விக்கிற மா மாதிரி எல்லாமே இப்ப நா நெறைய ஒருப் தள்ளுவண்டி கடைகள்லா பாக்கறோ சோ அந்த மாரி கடைகள்ல நம்மளே போய் ஒக்காந்து சாப் சாப்பறதுக்கு நம்ம யோசிக்கிறோ இந்த எடத் பக்கத்துல வந்து சாக்கடைல்லா இருக்கு இந்த எடத்துல ஒக்காந்து எப் எப்பட்ற சாப்பறது அப்படிங்கற மாதிரி நம்மளே யோசிக்கிறோ இல்லைங்களா சோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை இல்லாம செய்யற தொழில வந்து நம்ம கொஞ்ச வர்ற மக்கள் வந்து நம்மள தேடி வர்றாங்க அப்டிங்கும்போது ஒக்காந்து சாப்பிட்ட மன திருப்தியோட போணு சோ அந்த மாரி இடத்தையு நம்ம தேர்ந்தெடுக்கணு இல்லைங்ளா
கண்டிப்பா
ஆ சோ அந்த மாதிரி நம்ம பாக்கும்பொழுது நமக்கு வந்து
ரெண்டாவது எட நம்ம சுத்தமா வச்சுக்கணு ஃபஸ்ட்டு நம்ம கடைய தேடி வர்றாங்கனாலே நம்ம எடத்த நம்ம சுத்தமாக இருக்கணு ஒரு நம்ம கையில கிளா கிளவுஸ் போட்டுக்கிட்டு பண்றது எடுத்து குடுக்கறது நம்ம க தலையில வந்து அந் ஆ இந்த கேப்பு போட்டுக்கிறது அதெல்லா கண்டிப்பா பண்ணோம்னா கொஞ்ச வாடிக்கையாளர் வந்து அத கொஞ்ச நல்லா ஒரு பாசிட்டிவா நம்ம ஃபீல் பண்ணுவாங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிக இருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப உங்களோட நா பே கலந்துர ந நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்ட அப்பனு நெனைக்கிறே மீண்டும் ஒரு சந்தர்பம் கெடைக்கும் பொழுது உங்களோட நா கலந்துட நா தோழி நன்றி தோழி வணக்கம்